ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
இப்பதா ப்ரோ ஓ சாப்ட்டு வந்த நீங்க சாப்ட்டாச்சா
ம் ப்ரோ சாப்ட்டே ப்ரோ நீங்க என்னா ப்ரோ சாப்பிட்டீங்க
இங்கயா நூடுல்ஸ் ப்ரோ
நூடுல்ஸ்ஸா ஆ ஓ
ஆமா நீங்க
நா‌ இப்பதா ப்ரோ பிரியாணி சாப்ட்டே‌ ப்ரோ
இன்னைக்கு சனிக்கிழமல சனிக்கிழம கூட சாப்டுவீங்களா
ஆம் ப்ரோ நம்ம அதெல்லா பாக்குறது இல்ல ப்ரோ ஆமா ப்ரோ ஹோட்டல்லதா சாப்
அதா வீட்டுல இருந்தா சாப்பிட வுட்ருக்க மாட்டாங்க
உம் வீட்லல்லா விட்ருக்க மாட்டாங்க ஹோட்டல தா சாப்பிட்டாங்க
சேரி சேரி ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா இல்ல வேல
இல்ல ப்ரோ ஆக்டிங் ப்ரோ கார் டிரைவர்
புரியல
கார் டிரைவிங் ப்ரோ ஆக்டிங் ஆமா ப்ரோ நீங்க ப்ரோ
இல்ல நா ஒர்க்கிங்தா ப்ரோ இன்னைக்கு லீவு நேத்தோட முடிஞ்சு இங்க ஐடில சப்போ ஐடி நெட்வொர்க் சப்போர்ட்ல இருக்க ஆமா
ஓகே ஓகே ப்ரோ
எத்தன வருஷமாக நீங்களும் ஒர்க் பண்றீங்க அந்த ட்ரைவிங்குல
டிரைவிங் நம்ப இருக்கும் ப்ரோ த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ப்ரோ
ஓகே ஓகே
உம்
பரவால்ல ப்ரோ பரவாயில்லையா எல்லா நல்லா
ஓகே ப்ரோ பரவாலதா ஓகே ப்ரோ மெயிண்டனிங்
சொல்லுங்க ப்ரோ லாங் ட்ரைவர் இது லாங்க்கா இல்ல இங்கே ஊர் சிட்டிக்குள்ளேயேவா
லாங்க்ல கூட போவே ப்ரோ
செரி செரி ரெகுலரா அப்னா டெ இப்போ சிட்டிக்குள்ளயே
ஆ சிட்டிக்குள்ளயே ரெகுலரா ஆமா ரெகுலரா ஓடுனா சிட் டிக்குள்ள மத்தபடி அது ஏதாச்சு ஒண்ணு ரெண்டு லாங்குல வந்துச்சுன்னா லாங்குல
லாங்குனா என்ன இந்த ஏர்போர்ட்டு தான ஏர்போர்ட்டு அந்த மாரி போறதுக்கு தான இருக்கு இல்லையா
பெங்களூர்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டு அந்த மாரி லாங்கு
ஆமா
ஆ அந்தமாரி மத்தபடி சிட்டிக்குள்ளயே
பட் ஆனா இப்போ இப்போ இங்க இருந்து நீங்க போறீங்க பெங்களூர் பேங்களூர் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இப்போ சென்னைக்கு போறீங்க சென்னையில இருந்து திருப்பி அங்கருந்து வரும்போ அங்க வெயிட் பண்ணி அடுத்த வர வரைக்கும் அங்கேதா இருக்கணு இல்லையா லீவ் அவுட்ல ஏன்னா நம்ம அங்க போயிட்டு திருப்பி ரிட்டன் சும்மா வர முடியாது
வர முடியாதில்ல
ஆமா ஒடு ஒடு ஐ மீன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ அவர்ஸ் த்ரீ அவர்ஸ் வெயிட் பண்ணா திருப்பியு கஸ்டமர்ஸ் கிடைக்குறாங்களா அங்க இருந்து வர்றதுக்கு ட்ராவல் பண்ண இல்ல ஆல்ரெடி புக்கிங் பண்ணிருவாங்களா
இல்ல இல்ல ப்ரோ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணாதா கிடைப்பாங்க நம்ளுக்கு
ஆன்லைன்னா நீங்க இது ஆஃபர் ரெண்டுமே இந்த ஊபரு எல்லாத்துலயு
அ ஆமா ஊபர் ஆமா ப்ரோ ரெண்டுமே இக்குது ஊப்பர் இருக்கு
செரி செரி அதெல்லா அதெல்லா கரெக்டா பேமெண்ட் குடுத்துறாங்களா அவங்க
ஆ ப்ரோ அதெல்லா கரெக்ட்டா குடுத்துறாங்க
நம்ளுக்கு உடனே உடனே வேலட்ல அட் ஆயிரு
அ ஒட்னே ஒட்னே வேலட்ல அட் ஆயிடு ப்ரோ ஆமா
இப்ப இருக்க பெட்ரோல் வெல எல்லா பரவால்லயா ஓரளவுக்கு மேனேஜ் ஆகுதா
என்ன ப்ரோ பண்றது நம் கத்துக்கணு அதுதா தொழிலுன்டு மெயின்டைன் பண்ணிதான ஆவனு
ஃபுல்லா எந்தப்ப தொழில் போனாலு அட்லீஸ்ட் இது உங்கள்துதோட சுய தொழிலு எவ யாருக்கு எது சொல்ல தேவ இல்ல ஆனா என்ன கொஞ்சோ சேஃப்டிதா எனா ட்ராவலிங்ள எப்டி இருந்தாலு என்னதா இருந்தாலு சேஃப்டிதா கொஞ்சோ
சேப்டி முக்கியோ ப்ரோ ஆமா
எப்டியு ஒரு மந்த்லி அ மந்த்லியாத சொல்லுவோ வீக்லி எத்தன அப் அண்ட் டவுன் இருக்கு பெரிய டிரவல் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட தௌசன் கிலோமீட்டர் மேல போய்டுவீங்க இல்லயா
ஒரு வீக்லி பாத்தீங்கனா கெடைக்கு ப்ரோ ஒரு வீக்லி கெடைக்காது அது இருகுது ப்ரோ
அத்தா ஐ மீன் அப்டி இருந்தா ஒரு வாலி இன் கேஸ் ரெகுலரா போற மாரி இருந்தா வீக்லி ஆயிரோ கிலோமீட்ரு அப் அண்ட் டவுனு எனா நார்மலா சென்னை டூ பெங்ளூர்னாவே ஒரு வந்துரு இல்லியா ஒரு ஐநூறு பக்கோ
ஆ ப்ரோ ஐநூறு நானூத்தம்பது வருது ப்ரோ சென்னை டூ பெங்ளூர்
அதா அப் அண்ட் டவுன் அதா எனா அம்பது கிலோமீட்டர் எங்க எக்ஸ்ட்ராவா சொல்னு
ஓகே ஓகே ப்ரோ
அப்புறோ ப்ரோ என்ன ப ஐ மீன் எது வரிக் படிச்சிருக்கீங்க
கம்மி தா ப்ரோ டிப்ளமோதா ப்ரோ முடிச்சிருக்கே
போன் வருது போல போன் கட் பண்ணிருங்க கட்
கட் பண்ட கட் பண்ட ப்ரோ டிப்ளமோதா ப்ரோ முச்சுருக்கே டிப்ளமோ மெக்கானிக்
அது போய் என்ன ப்ரோ கம்மின்றீங்க அதுவே அதிக தா இப்ப இல்ல அது அல்லா இல்லயே இப்போ ஐ எதுல பண்ணாலு கடசில வந்து அந்த வேலைக்கு போய்ட்டு வேல சம்பா றவங்களுக்தா முக்கியந்தவர எந்த வேல எவ்வளோ படிச்சிருக்கோன்னலா இப்போல்லா பெருசா ப யூஸ் இல்ல இன்ஜினியர் படிச் இருவது இருவத்தஞ்சு வாங்கிட்ருக்காங்க இப்போ நாலு வருஷமா கூட
இன்ஜினியரிங் படிச்ட்டு அ ஓகே ஓகே ப்ரோ
அதெல்லா பாத்தா நம்ம எதுவு சொல்ல முடியாது தொவயலா ப ஐ மின் இப்போதைக்கு என்னன்னா எவ்ளோ சம்பாரிகணு அவளதா யாரு அ அதிகமா சம்பாரிக்கங்ளோ அவங்கதா வேல்யூ எப்டி காலேஜ்லா எப்டி போச்சு
காலேஜ்லா நல்லா போச்சு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸுங் கூட
அ எங்க ஆ எப்டி ஹாஸ்டல்ல இருந்து படிச்சீங்ளா இல்ல
இல்ல இல்ல ப்ரோ இங்கயே லோக்கல்தா டெய்லி அ டெய்லி போயிட்டு வர மாரிதா ப்ரோ
செரி செரி இந்த அரியர்சு அதெல்லா அதா இருன்சா எது இல்லியா
அரியர்ஸு ரெண்டு வெச்ச ப்ரோ
எது ஃபஸ்ட் இயர்லயேவா
ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல அரியரே அரியரே வெக்கில ப்ரோ நானு
செரி தேர்ட் இயர் எல்லாரு ஆப்போசிட்டா பண்ணுவாங்க நீங்க மாத்தி பண்ணிருக்கீங்க எல்லா ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ல போடுவாங்க தேர்டு இயர்ல கிளியர் பண்ணுவாங்க
தேடியர்ல உக்காந்துச்சு ப்ரோ எண்ட ஆ ஆ கிள கிளியர் ஆயிச்சு ப்ரோ கிளியர் பண்ட
எப்போ முடிச்சிங்க ஐ மீன்
நா டூ தௌசண்ட் எயிட்டின்லே முடிச்சிட ப்ரோ
பரவால்ல அப்பனா கொர கொரனாக்கு முன்னாடியே நீங்களும் முடிச் எப்டிங்க அந்த டூ தௌசண்ட் நைன்டின் டொன்டிலா என்ன இயர்னு ஞாபகம் இல்ல இப்பல்லவு கொரோனா தா கொரோனான டூ தௌவ்சண்ட் நைட்டி இருவத்தி அம் இருவது இருவத்தொன்னுன்றது
ஆமா ஆமா ப்ரோ டூ தௌசண்ட் எயிட்டீன் நா கொரோனாக்கு முன்னாடியே முடிச்சிட்டு வெளிய வண்ட ப்ரோ
ஆ நீங்க இந்த வேல இது ட்ரைவிங்லா உடனே ஸ்டார்ட் பண்ணீங்களா கொஞ்ச நாள் வேலைக்கு தேடிட்டு அதுக்கப்புமா ஸ்டார்ட் பண்ணிக்கலா
இல்ல ப்ரோ பக்கத்துல ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்குது ப்ரோ உம் ஊதுவத்தி கம்பெனி மேனுபேக்சரிங்கு அங்க ஒரு ரெண்டு வருஷம் வேல செஞ்ச ப்ரோ
சே சேரி
அங்க வேல செஞ்சு அப்டி அங்கதா நா கார் ஓட்டுறதுக்கு அங்கதா கத்துக்குன ப்ரோ அங்க கம்பெனி உள்ளதா கத்துக் ப்பா ஓட்டு ட்ரைவிங் இது பண்ணு அப்டி இப்டின்னு அவுங்கதா கத்து குடுத்தாங்க
செரி
அவுங்க கத்து குடுத்து அப்டியே ஓட்டிக்கினு நானே சொந்தமா ஒரு காரு வாங்கி
பரவால்ல ப்ரோ இது அவ்வளோ தா சொந்தோனா அதுவே பெரிய இது வாடக கடவா ஓட்னாதா கொஞ்சோ கஷ்டோ
ஆமா ஆமா ப்ரோ
இப்ப சொந்த கார்னா பிரச்சன இல நம்ம யாருக்கு பதில் சொல்ல தேவ இல்ல ஆமா ஏதோ ஒன் ப்ரளாம்னா ஏதோ ன்னாலு நம்ப இப்ப வேற இப்ப யார்தா கம்பெனிது ஓட்டுனா அதுக்கு பதில் சொல்லணு அவுங் கிட்ட கை கட்டி நிக்கணு இப்பன்னா இது பிரச்சன இல்ல
கரெக்டுதா
இல்ல உங்க சேவிங்ஸ வீட்ல குடுத்தாங்களா வீட்ல சொல்லி பேசி வாங்கனு இல்லயா
நா பாதி போட்ட ப்ரோ வீட்ல பாதி இது பண்ணாங்க
பரவால்ல ப்ரோ பரவால்ல இப்ப ஸ்கூலிங்கலா எங்க படிச் சிங்க அங்கே ஊரு அங்கேவா பக்கத்லேவா
எங்கேயு நா வெளியல போல
செர் சேரி ஏன் போக விடலயா இல்ல நீங்களா வேணான்ட்டீங்களா
இல்ல இல்ல ப்ரோ அன்னைக்கு சுச்சுவேஷன் வீட்ல அந்த மாரி வெளிய வேற எங்கயு படிக்க வைக்க
நாலா கொஞ்சோ வெளிய தா படிச்சே நா இங்க தமிழ்நாடு தா நானு தமிழ்நாட்ல இங்க ப்ரோ என்னோட வீடு எல்லா ஹோம் டவுன்ல்லா நா படிச்சது வந்து திருச்செங்கோட்டுல
திருச்செங்கோட்லையா ஸ்கூல் படிச்சதா ப்ரோ ஹாஸ்டலா ஆ ஓகே ஓகே ப்ரோ
அது நாலு வருஷோ நம்மளு இஞ்னியரிங்குல அது நாலு வருஷோ
ஆ காலேஜ் எல்லா ப்ரோ
ஆ அங்கேதா
காலேஜி ஸ்கூலு ரெண்டுமே திருச்செங்கோட்ல தானா
காலேஜ் மட்டும்தா அங்க மத்ததெல்லா இங்க நானு லோக்கல்ல தா படிச்சேன் ஸ்கூல் டுவெல்தா வரைக்கு அங்கதா காலேஜ் தா வெளிய
ஓகே ஓகே அதா
ப்றம் ப்ரோ
லாஸ்ட்டா எனப் ஃபிரண்ட்ஸ்ங் கூட எங்க போ ட்ரிப்பு ட்ரிப் போனீங்க
ட்ரிப்பெல்லா பங்ஷன்னா காலேஜ்லதா ப்ரோ அந்த ஐ வி போவாங்கல வெளியே காலேஜ் மூலியமா போவோல்ல அந்த அதுமா
இப்ப நீங்க உங்க ஐ டி ல ஒர்க் பண்றீங்களா அங்க பிரண்ட்ஸ்ங்க கூடல்லா எங்கே வெளியே போறது இல்லையா ப்ரோ
ஆ அங்கனா நம்போ ங்க லோக்கல்தா அந்த ஏரியாலேயே இப்போ நா மும்பைல ஒ ஃபஸ்டு எனக்கு போட்டது வந்து மும்பைலதா போட்டாங்க மும்பைலதா ஒர்க் பண்ண ஒரு மூணு வருஷமா
ஓகே ஓகே ப்ரோ
அங்க மும்பையில இருக்க எல்லா ஒரு ஏரியா அந்த பீச்சு எல்லா சுத்தி பாத்துருக்கோ மத்தபடி ப பசங்கங்களோட அங்கருந்து வெளிய
ஓகே ப்ரோ
அதனால அதுக்கப்பமா எங்க பெருசா போ இது போனதுல எம் பசங்களோட போனுன்தா கூப்புறோ எவனு ஃபோன் பண்ண மாட்டாங் ல்ல வ காலேஜ் முடிச்சப்பறொ வேலைக்கு போயிட்டோம்னா யாருக்க ஃபோன் பண்ணமோ எடுக்க மாட்டாங்க
ஆ அ
உங்கள உங்களுக் உங் உங்க ஃப்ரண்ட்ஸ் எல்லா இருப்பாங் கிட்ட தட்ட நீங்களே
ப்ரோ நாங்களு நாங்களு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட வெளியே போலா ட்ரிப்பு போலா ட்ரிப்பு போலாம்னு ஒரு வருஷமா பிளான் மட்டுந்தா ப பிளான் மட்டுந்தா ப்ரோ பண்றோ
சில நம்ம உக்காந்து மைண்ட்ல போட்டுலா ஆனா எக்ஸ்க்யு எக்ஸ்யூட் பண்ணிட்டு போறதுதா கஷ்டொ யாரும் வரமாட்டாங்க
கோவா போலா கோவா ஆ இப்போ ஐ வி எல்லா போய்ருக்கங்க மேடொ
எத்தன ர அ நீங்க இப்ப ந மூணு வருஷோ கோர்ஸ் இல்லையா உங்களுக்கு மூணு வருஷத்துல ரெண்டு டைமாது போனீங்களா
இல்ல ப்ரோ ஒரு டைம்தா கூட்டு போனாங்க காலேஜ்ல ஃபைனல் இயர்ல மட்டுந்தா கூட்டு போனாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல ஐ வி எல்லா கூட்டு போகல எங்கள
கே சேர் சேர்
ம் ம்
எங்க போனூ ஃப் ஃப்ரண்ட்ஸ் கூட எங்கே போனுன் பிளான் பண்ணீங்க
கோவா போலான்னு பிளான் பண்ணிருக்கோ ப்ரோ நாங்களு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா
நா கூட இந்த போ போன ஐ பி எல் போன ஐ பி எல் நெனைக்குற ய எல்லாரு படத்துல இது ஃபோன்லேயு பாக்குறாங்க டி வி லயு பாக்குறாங்க எவங்கல்லா பாக்குறது ஐ பி எல் போலா போலா காச ரெடி பண்லானா அதுக்கு ரெடி பண்ணாலு இந்த டிக்கெட் கெடைக்காது டிக்கெட் கெ ச்சா ஒன்னு பத்து அ ரெண்ட் ரூபா மூன்றூபா இருக்காது பத்தாயிருபா இருக்கு அதுக்காக போய் எவ்வளோ போனுன் ஆமா ஆமா ஆமா உள்ள போறதுக்கு அது கம்முன்னு வேணா எ அடுத்த ஏனா அந்த டிக்கெட் வந்து போய் வாங்குறதுக்கு முடியாது அந்த டிக்கெட்டு வாங்கறதுக்கு இருவது இருவத்தஞ்சாயிடோ ரெண்டு பேர் மூணு பேர் போனும்னா
ஃபோன்லயே நல்லா காட்டுறாங்களே ப்ரோ
அதுவு எல்லா ஒரு எக்ஸ் ப்ப இந்தப்ப தியேட்டர்ல ப்ப என்னதா ஃபோன்ல பாத்தாலு எ என்னதா ஃபோன்ல பாத் டம் தர்லம் ஆ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாரிதா ஆ அந்த இதுக்காக சொல்ற நம்ம இன்னு எல்லாமே மச்சுக்கா போ போறோ ஏதோ ஒரு மேச்சு இப்ப நம்ம போனா ஒண்ணு போனா சி எஸ் கே மேச்சுக்கு மட்டு தா போவோ அது யார் கூட போற நல்லா இருக்கற டீமுக்கு ஆ போ போம
அ
அதா சொன்னல்லயா நம்ம வந்து பஸ்ட் பிரிபரன்ஸ் சி எஸ் குடுப்போ என்னதா இந்தாலு அந்த இதுக்கு ஆமா நீங்க பங்ளூரா
நம்ம இல்ல ப்ரோ சி யஷ் கே தா நம்மளு
அது நா பங்ளூர்ல இருந்த ஒரு வருஷோ போலா போலாம் பாக்க போதெல்லாம் நம்ம காசு ஒரு ரெண் ரூபா ரெடி பண்ணி வச்சிருப்போ ரெண்டு மூண்ரூபா அஞ்சுரூபா இருக்கு ஆனா டிக்கெட் என்னம்மோ எட்டாயிரூவா வந்துருகு இதுல மூணாயிரூபா எக்ஸ்ட்ரா து ஆல்ரடி அஞ்சாயிரூவா அதுவே அதிகம்னு நனைக்கிறப்போ மூவாயிரூபா வந்துச்சுனா எங்க போறதுன்னு விட்ருவோ நீங்க தா போய்ருக்கீங்ளா எப்பயாச்ச
இல்ல இல்ல ப்ரோ நம்ம ஃபோன்ல பாக்கர்தோட சரி
ஆ சரி ப்ரோ நீங்க கட் பண்ட்டு திருப்பி கூப்டுறீங்ளா ஃப்ரீயா இருக்கீங்ளா
சேரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பா
ஆ கட் பண்ட்டு கூப்டு ஓகே நா எடுக்குற
நீங்க பண்ணுங்க பா